உம்
ஆஹ்
எப்புடி இப்ப கிளைமேட்லா எப்டி இருக்கு
கிளைமேட்டு இங்க உங்க ஏரியால எப்டிருக்கு இங்க வந்து மழ நேத்தோர மழ
ஸ்லாங்க வெச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபுச்சிட்டே
அப்டியா
கரெக்டா ஆமா ஆமா
என்ன ஒரு க்ளூ கணங்க குடுங்க நா கரெக்ட்டா இல்லையா நா சொல்றே
பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் ப்ரோ
ஆஹ் வொர்த்து கரக்டு
கரெக்டா இல்ல நீங்க கிளைமேட் வெச்சு சொன்னீங்களா இப்ப அங்க மான்சூன் தா
ஆஹ்
ப்ரோ நா வந்த ப்ரோ ரீசெண்டா ஒரு டுவெண்ட்டி டேஸ்ஸுக்கு முன்னாடி டூர் வர்ணு
அப்படியா
நீங்க எங்க ப்ரோ கரெக்டா எடோ எந்த லொகேஷனு
மெயின் மெயின் அந்த இதுலயே மெயின் தா சென் அந்த ஊர்லயே மெயினான ஏரியா தா அந்த பேர் இருக்குல்ல ஊரு ஆ
மூணாறா
இல்ல ப்ரோ அங்கலா நீங்க போகாதீங்க இது நம்ம தமிழ்நாட்ல
கோயம்பத் துரா
இல்ல ஒரு எண்டு தமிழ்நாடு என் ஏ
கன்னியாகுமாரியா நீங்க ஆ சொன்னமாரி மழை ஸ்டார்ட் ஆயிச் சில ப்ரோ உங்களுக்கே
அது அது பெய்யுது போகுது பெய்யுது போகுது நேத்
ஆமாமா உங்கள கரெக்டா மேற்கு தொடர்ச்சிமழை ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு
இ இன்னைக்கு வெயல் அடிக்கிது இப்ப இருட்டுது கொஞ்ச நேரத்துல வெயல் அடிக்குது
ஆனா சூப்ரா எப்டி என்ஜாய் பண்றீங்களா கிளைமேட்டே இல்ல வெறுப்பா இருக்கா
ப்பரா இருக்கு ஒரு இது இல்ல ஜாலியா இருக்கு
இங்கல்லா வெயில் அடிக்கிது இன்னைக்குதா ஏதோ கொஞ்சோ கிளைமேட் கொஞ்சோ சில்லா இருக்கு நாங்க சென்னை ப்ரோ
சென்னையா மேல இருக்கிறீங்களே நாங்க கீழ இருக்கோ
அதுதா எப்டின்னா இத்தன நாள் வெயில்லு ரொம்ப வெயில்லு இன்னை இதா கொஞ்ச சில்லா இருக்கு கிளைமேட்டு
ஓ செரி செரி சென்னைலதா இருக்கறீங்க மேட்ச் பாக்கெல்லா போயிருக்கீங்ளா
ம்
போயிருக்கிறீங்ளா நானு ஒரே ஒருக்கா போன போன வருஷோ வந்த
என்னா மேச்சுக்கு வந்தீங்க
ஆ சென்னை எஸ் ஆர் ஹெச் அந்த போன வருஷோ ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சில கேட்ச் ஆப் த சீரீஸ் குடுத்தாங்க தெரிமா இவனுக்கு மத்தவ குஷால் மண்டீஸ்
ஆமாமா
அந்த மேச்சு
ப்ரோ இப்போ உங்க லொகேஷன்ல ரொம்ப பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னா எது சொல்லுவீங்க அந்த ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு
ஃபால் அது என்ன ஃபால்ஸ்சு ஆமா எல்லாமே நல்லாருக்கு திருப்பர பா அப்றோ இப்பங் கூட ரீல்ஸ்ல நல்லா ஃபேமஸ்ஸா போயிட்டு இருந்துச்சு ஒரு ஆறு மலைய ஒட்டி இருக்கு அது பேற ஐயோ மறந்திருச்சு நா இன்னு போகல அதனால தெர்ல
ஓ அப்டியா வீட்ல இருப்பீங்ளா
ஆமா நா ரொம்ப போ மாட்டே
படிக்கிறீங்ளா முடிச்சுட்டீங்ளா ம் ம் செரி ப்ரோ
நீங்க
இப்பதான் ப்ரோ முச்ச
செரி செரி
ஆ கிளைமேட் எனக்கு கூட அந்த மாரி இருந்தா ரொம்ப புடிக்கு
ஆ
சில்னஸ்ஸா இருக்கணு இப்ப வந்த அ கேரளா போய் சுத்திட்டு நாங்க டூர் மாரி போனோ வேன்ல
ஓ செரி செரி
ஏழு நாள் டூரு
கேரளா, கன்யா ஆ
மூணார், வாகமான், வர்கலா அப்டியே வர்கலா வந் அப்டியே இங்க அப்டியே கன்யாகுமரி வந்து
அப்டியே உங்க ஊருக்கு போயிட்டீங்க ஆமா இங்க இருந்து உங்க ஊருக்கு போயிக்கிட்டே பதினெஞ்சு மணிக்கு ஆகு
ஆ எப்டியு ஒரு ஆர்நூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு
அறநூற்றி எழுநூற்றி இருவதுன்னு நெனைக்கே
அதா அதா அதுக்கு மேல அம்மா சொன்ன மாரி இருக்கு உள்ள இருக்கு
ஆமா நான் இப்பதா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வர்க்கலா வந்தே
ம் எப்டி இந்துச்சு ப்ரோ எக்ஸ்பெ்ட் பண்ண அளவுக்கு இல்ல ப்ரோ
ஆமா நைட் மட்டு கொஞ்சோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட்ல நடக்கிறது
ம் ஏனா நாங்க போம்போது இப்ப எப்டின்னு தெர்ல நாங்க போம்போது அந்த பீச்ல அலோ பண்ல
ஆ ஆமாமா ஆமாமாமாமா எங்களுக்கு அலோ பண்ல எங்களுக்கு ஆலோ பண்ல ஆமா ரொம்ப என்ஜாய் பண்ல நா நாங்க வந்து ஒரு ஷூட் விஷியமா போனது
புரில
சூட் போட்டா மாடர்ன் சூட் போனது கேம கேமராமேன் அசிஸ்டண்ட் நா
பரவால்ல பரவால்லயே ப்ரோ சூப்பர் ப்ரோ
இங்க கொஞ்சோ இன்ஃப்ளுயன்சர் தெரிமா அவுங்க ஊடால அப்டி போனது
ஓ சூப்பர் ப்ரோ அண்ணே சில் பண்ணு உங்க ஏரியா சைடு வந்துதா சில் பண்ணு வெயிலுக்கு
ஆ ஜா ஜாலி ஆமா இப்ப அ நீங்க அந்த டைம்ல நல்ல மழ டைம் அன்னக்கி எனக்கு தெரிஞ்சு ஆ
அதா ஸ்டார்ட் ஆவுது மான்சூன் ஸ்டாட்டாவுற டைமு
ஆமாமாமா அந்த டைம்னா சூப்பராருக்கு
ம் ம்
அந்த இருக்கந்த பச்ச பச இருக்கு
ஆமாமா மரோ எல்லா எலல்லா கீழ விழுந்து மொளைக்கிற டைமு புதுசா மலர்ற டைமு
சூப்பராருக்கு வாங்க அப்பனா நெக்ஸ்ட் டைம் வாங்க வர்ஷத்துக்கு ஒருக்கா வந்து எங்க ஊர விசிட்
கண்டி ப்ரோ வர்ஷத்துக்கு ஒரு முற கண்டிப்பா வரு ஏனா மலைக்கி போவோ சபரி மலைக்கி நாங்க மலைக்கி போயிட்டு கண்டிப்பா கன்னியாகுமரி வராம இதுவரயு வந்ததே கெடயாது
சேரி சேரி
எப்படினாலு வந்துருவோ
ஓ நானு சபரிமலைக்குல்லா போய்ருக்கே ரெண்டுமூணு வாட்டி போயிருக்கே நாலு வாட்டி
ஓ தொடர்ச்சியா போ இப்போ போனீங்களா இல்ல
ஆ போன வர்ஷோ போன வர்ஷோ போனே அப்றோ அதுக்கு முன்னாடி ரெண்டு வர்ஷோபோகல அதுக்கு முன்னாடி மூணு வர்ஷோ தொடர்ந்து போனே
நா கூட போய்ட்ருக்கே ஒரு தொடர்ச்சியா ஒரு நாலு வர்ஷமா
ஆ என்ன இந்தவர்ஷோ போணும்ன்னு ஆச இருக்கு
அதெல்லா ஐய்யப்பா பாத்துப்பாரு நம்ப ஆசப்பட்டா முடியாது அவுரு மனசு வச்சாதா நம்ப போய் அவர பாக்க முடியு
பாக்க முடியு ஆமா ம் அதா இந்த வர்ஷோ போணுன் ஒரே இதுல பாப்போ நம்ம நெனைக்கிறதா என்னக்கி நட அங்க சபரிமலைய பொறுத்தலை என்னக்கி நடந்திருக்கு
ஆமா உண்ம அது ப்ரோ இப்ப சொன்னீங்ள அந்த வார்த்த உண்மயான வார்த்த அது அவ்ரு மனசு வக்கணு நம்ள பாக்கணுன்னு
இப்போம் பாருங்க பேசிட்டே இருக்கம்போது கொஞ்ச நேரோ நீங்க ஸ்டாடிங்ல பேசிட்ருக்கு போது வெயில் அடிச்சுச்சு இப்ப அவ்ளோதா மழ வர போது
மழ வர போதாங்க
ஆ நல்ல கிளைமேட் அப்டியே நல்ல மாரியாச்சு
இங்க ஒண்ணு எங்களுக்கல்லா மழன் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் தா
அது ஒங்களுக்கு மழ கெடயாது அது வந்து வெள்ள டைம் வெள்ளம்‌ அப்ப அப்ப வந்து ஒங்களுக்கு ஏரி கொளமா மாரிருல ஒங்க ஏரியா
ஆமாமா ஆமா
எங்களுக்கு மேக்சிமம் அப்டியெல்லா வராது ஒரே இதுல அப்டி போய்ரு வர்ஷோ ஃபுல்லாவே எதாவ்து ஒரு புயல் அலார்ட்டனா மட்டுந்தா எங்களுக்கு அவ்ளோத்துக்கு வரது
ம் கொஞ்சோ அஃபெக்ட்டாவு
ம் மத்த அபெக்ட் ஆகாது நார்மலா அப்டி மழ வந்து நார்மலா அப்டியே
சேரி ப்ரோ செரி ப்ரோ
த்ரம்
எங்கெல்லா சுத்துவீங்களா ஜாலியா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலா
அந்த அளவுலா இல்ல ப்ரோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொறவு
ஏ ப்ரோ
அது இருந்துச்சு இருந்துச்சு எல்லா அ அதா ஒரு டைம்கு அப்பறோ பேயிருச்சு ப்ரோ அவுங்கவுங்க வேலய பாத்துட்டு போயிட்டாய்ங்க ஆமா கொஞ்சம் வீடியோ வீடியோனா கொஞ்சோ வெளிய இந்த கேமராய் ஃபீல்டு கு போனதுக்கு அப்பறோ நா கொஞ்சம் வெளிய உள்ளவங்கள மீட் பண்ணே அப்பறோ ஆ ஹ அப்டி இல்ல அப்பற இவிய்ங்க வந்து இவிங்களாவே நெனச்சிக்கிட்டாய்ங்க நா வந்து இதாக மாட் டேனு நா வந்து இவிங்ய்கள கண்டுக்க மாட்டேனு ஆனா நாப் அப்டி ஒரு நாளுமே பண்ணல
ம் ம்
அது என்னனா நா வந்து இங்க இருந்து அந்த இன்ஃப்ரன்சர் வீடு வந்து கொஞ்ச தள்ளி எங்க ஏரியால இருந்து டெய்லி போயிட்டு வரது போறதுக்கே அ ஒன் ஹவர் ஆயிரு
ஓ நீங்க ஒருத்தருக்காக போட்டோ ஷூட் எடுக்கிறீங்களா அவுங்களுக்காகவே
ஒரு அக்கா அவுங்க வந்து மெய்னா அந்த வீடியோ இது ப்ரமோஷன் பண்ணுவாங்க அவுங்க அவுங்களுக்கு வந்து நா நா கேமராமேன் ஆமா ஆமா ஆமா ஒர்க் பண்ணல இப்போ பார்ட் டைமா சும்மா போயிட்டுருக்கே ஆ இப்போ லீவ்ல இருக் கனால போயிட்டுருக்கே அப்டியே அவுங்க அவுங்க மூலியமா எனக் கூட கொஞ்ச இங்க கன்னியாகுமரில இருக்கு கொஞ்ச நெறைய பேர தெரிய ஆரம்பிச்சிச்சு
ஓ அவுங்க மூலமா
ஆ அப்டி அதனாலியே நானு ஒரு நாலஞ்சு வீ டியோ ரீசண்டா போடவு அது எனக்கு கொஞ்சோ பேமஸ் ஆச்சு செவன் லக் அப்டி போக ஆரமி
இப்ப ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவீங்களா நீங்க ஆ
இது நானாவே பண்ணி போடுவே
சூப்பர் ப்ரோ
அதெல்லா போக ஆரமிச்சிச்சி இவிய்ங்க வந்து அந்த மோட்டிவு பே எல்லாருமே இப் இப்பதா ரீசண்டாவோ ஒரு ஒன் மந்த்ல எல்லாரு யாருமே பேசுறது இல்ல சுத்தமா டச்ச போச்சி அவ்ளோதா
ப்ரோ யாராச்சி கிளிப் குடுத்தா எப்டி எடிட் பண்ணி தருவீங்களா யாரா
ஏ நா தனியா எடிட்டர் வச்சிருக்கே ப்ரோ
டூடு நீங்க தனியா எடிட்டர் வச்சிருக்கீங்களா
ஆமா எனக்கு தனியா வச்சுருக்கே
இல்ல ஃப்ரெண்டு ஒருத்தே கேட்டுட்டு இருந்தா பே கூட பண்ணிக்கலா அவ வந்து எப்டி கண்டன்ட் மேக் பண்ணலான் நெனைக்கா
அ ஆ
அ அவ கண்டன்ட் மேக் பண்ணலானு இருக்கா வீடியோலா குடுத்தா அந்த வீடியோவ கரெக்டா எடிட் பண்ணி தர இதுக்கு யாராச்சு இருக்காங்களா கேட்டுப்பாரு அப்டினு சொ
நா அப்டியா எ ஃப்ரெண்ட் வந்து எனக்கே டெய்லி அவன் ஒரு வீடியோ தருவான்
ஓ அப்டியா ஆ
டெய்லி ஒரு டைமுகு வச்சி ஒரு வீடியோ தந்துடுவோ
ம் ம் ம்
அப்டி இதுல தான் அப்டி நல்லா தெரியும் எ நான் அவனாச்சி அவன் தான் நா இதுவிட ரொம்ப அவனுக்கு பே பண்ணது இல்ல ப்ரோ
ம் ம் ஃப்ரெண்டன்றனால கொஞ்சோ புகாயிருக்கலாம்
இப்பதான் எனக்கு அவன் மீதீ எல்லாத்திட்டயும் வாங்குறான் என்கிட்ட மட்டும் தான் இப்பதான் ஸ்டார்டிங் போட்டு இருக்கனால என்கிட் ட வாங்கல
ம் சேரி ப்ரோ இப்ப எப்டி உங்க மழ டைம்ல பீசல்லாம் போனா சூப்பரா இருக்குமா
அ ப்ரோ
உமர்
மழ பெய்துல ஆமா மழ பெய்து
ஆ பீச்சுக்கு போனா சூப்பரா இருக்குமான்றன் அலலெல்லாம் வந்து
ஆமா ஆமாம்மா சூப்பரா இருக்கும் ஆனா போக முடியாதே மழலா வந்துட்டு அவன் சொன்னான்லா அரோன்னே வந்துச்சு ஆமா இப்பதான் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அப்டி வந்து வரப்போது துளி போட்டுட்டு இருக்குது
இங்க நாங்க வரும் பாக்குறோம் வரமாட்டன்து
நாங்க வராதுன்னு நினைக்கிறோ ஆனா வருது அப்டிதான் எங்களுக்கு நடக்குது வே வே வே வே இல்லண்ண நாங்க வந்து வேணான்னு நினைக்கல தேவையில்லாத நேரத்துல வேணான்னு நினைக்கிறோம் மழய
ம் ம் ம் சண்டே வாச்சும் எங்கேயாச்சும் போய் விளையாடுவீங்களா சூப்பர் ப்ரோ சண்டே போய் விளையாடுவீங்க அப்போ
ஆமா நீங்க நெக்ஸ்ட் கால் பண்றீங்களா
ம் சேரி ப்ரோ
ஆ பண்றீங்களா ஓகே சண்டே போறேன் ப்ரோ ஆ சேர் கட்டாவுதா
நீங் பண்ணுங்க நீங் பண்ணுங்க
ஆ
ஆ நீங்க கால் கட் பண்ணுங்க நீங்கதான் பண்ணும்
நானா பண்ணும் கட் ஆனா அது ஆட்டோமெட்டிக்கா கட் ஆகும்ல இல்லையோ
கட் பண்ணுங்க